ஹலோ வணக்கம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா
ஆ இன்னு இல்லங்க நீங்க
ஆ நானு இனிமேதா இப்பதா பசங்களுக்கு சாப்பாடு குடுத்தாச்சு அதுனால இனிமேதா அவுங்க சா அவுங்க தூங்குனதுக்கப்றமாதா இனி நா சாப்புட்ணு
ம் எத்தன பசங்க ம் பையனா பொண்ணா
ரெண்டுமே பையந்தா
ம் ஓ ட்வின்ஸா செரி செரி என்ன டின்னர் பண்ணீங்க இன்னோது வேல இல்ல சும்மாதா இருக்க
பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இன்னைக்கி
ஓ பன்னீர் ஃபிரைட் ரைஸ் தா பண்ணுவீங்களா வீட்லே பண்ணுவீங்களா
ஆமா வீட்ல தா பன்னீர் ஃபிரைட் ரைஸ் இன்னைக்கி ஆமா எல்லாருக்குமே கொஞ்சோ கோல்டு அதனால இதுன்னா கொஞ்சம் பெப்பர் நறையா சேத்து பண்லா குட்டிஸ்க்கு அப்புடின்றதுக்காக இன்னிக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸே பண்ணியாச்சு
சரி சரி சச் எனக்கு ஒரு பையன் ஒரு வயிசுல ஒரு பையன் இருக்கான்
ஆ ஓ அப்புடியா எப்டி நைட்டு தூங்க முடியுதா உங்களால இல்ல இன்னும் இல்லையா
பசங்க ஒரு ஸ்டேஜ் ஸ்கூல் போற வரைக்கும் இந்த நைட்ல டார்ச்சர் தா இந்த ஸ்கூல் போனாதா அந்த டயாட்னஸ்ல தூங்கிடுவாங்க சாப்பிட்டொன்னே
ம் இல்ல உங்க ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஆயிட்டாலே போதும் நைட்டு தூங்கிடுவாங்க ஆனா அதுக்குன்னு ஸ்கூல் போய்டா ஃப்ரீ ஆயிர்லா லா கடையாது ஸ்கூல்க்கு போயிட்டா தா அ
வேலையே தெரியும் தெரியும் அது தெரியும் லன்ச்சு ஸ்நாக்ஸு அத் து இதுன்னு அதுவும் தெரியும் ஏன்னா என் அக்கா பசங்களுக்குல்லா பாத்துருக்கே அத கம்பேர் பண்ணா இது ஓகேன்னு தோணுது அதுதா பயமா இருக்கு அந்த மாரிதா இருக்கு எனக்குமே
எல்லாத்தயும் விட ஒரு பெரிய வேல அவங்க லன்ச் பாக்ஸ் அத மட்டும் கழட்டி போட்டாலே ஒரு தொட்டிய ந நரபிரு ரெண்டு பேரு ரெண்டு வாட்ரு பாட்டில் ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெண்டு லன்ச் பாக்ஸு அதுவே ஒரு தொட்டி லீவு விட்டாங்க அப்புடின்னா இனக்கு அந்த ஒரு வே தில் இருந்துதா எனக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃபே
ஆ வெஷல் வாஷ் பண்றதா
ஆமா ஏனா அவ்ளோ பாத்ரொ வரு நானு வொரு தடவையு இந்த தடவ பாத்து வாங்கணு ஏதா வாங்கணு நெனைச்ச நெனைச்சு வாங்குறே ஆனா ஒவ்வொரு தடவயு ஏதாவது ஒரு ப்பு நடந்தறது
ம்
லன்ச் பாக்ஸே நம்ம பார்ட்பாட்டா கலெட்னா அது ஒரு நாலு பாட்டா பிரியுது
ம் அது கழுவுறதுதா ரொம்ப கஷ்டமே
ஆமா அது க அதுக்கு அது க கழுவுறது கூட அத விட இன்னு என்னன்னா நம்ம அந்த டைம் வே ற பாத்திர இருந்துச்சுனு வச்சுக்சுக்கோங்கள நமக்கு கவுத்துறதுக்கு கூட அந்த எடத்துல எட இரு அதாவது அதுக்கு முன்னாடி இருக் க்கிற பாத்திரம்லா நம்ம வ வெளக்கிட்டு அத ஃபுல்லா எடுத்து வச்சதுக்கு அப்பறமா இது பண்ணாதா அந்த எட த்தல பாத்திரமே கழுவ முடியு
ம் ஒங்க வீட்டல எப்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க ரெண்டு பேரு வேல செய் செய்விங்ளா வீட்ல இல்ல
அதெல்லா இல்ல இல்லல்ல அவங்க வந்து பண்ற சொ சொல்லுவாங்க ஆனா நா விட மாட்டே ஏன்னா கிச்சனுக்குள்ள வந்தங்கன்னா ஒரு காபி போடுறதுக்கேயு ஒரு நாலு பாத்திர எடுத்துடுவாங்க நம்ம நார்மல் காபி போட் ங்க நார்மல் காபி போட மாட்டே நா ஸ்பெஷலா ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு நெட்ல பாத்துட்டு வந்து ப நம்ம காபி போட்டு சுகர் போட்டுட்டு அப்டியே பால ஊத்திடுவோ தான அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல கொஞ்சோண்டுஒ ஒரு ஸ்பூன் தண்ணி போட்டு இந்த இதுருக்கு இல்லீங்களா ஃப்ல்ட்ர பில்ட்டரோட பேக்ஸைட் ஃப்ல்ட்ரோட பேக் சைட் இருக்குல அத வச்சு புல்லா அத இது பண்றே பீட் பண்றே சொல்லி பண்ணி என்னெனவோ பண்ணி கடைசி தொட்டி நெறஞ்சிரு நா அதனால இல்ல வேண்டா நானே பாத்துக்கிறே
நீங்க இங்க ஒன்னு பண்ண வேணா நானே பாக்கே காபிக்கே இந்த அழகு நீ சமைக்கிறல்லா போட் ன்னீங்கன்னா அவ்வளோதா போல
இல்ல அது அததூ ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இந்த வார நடந்துச்சு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நீ வந்து என்ன சமைக்க விட மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டுடே இருந்தனால சரி பாவமா இருக்கு சொல்லி விட்டுட்டே என்ன ஒரே ஒரு பன்னீர் பாக்கெட்ட எரநூறு கிராம் இருக்குமா அத வந்து ஒரு பா பாக்கெட்னா நம்ம தோச ஜட்டில போட்டு எடுதா முடிசிருச்சு அவுங்க என்ன பண்ணாங்ன்னா அத மூணு ஃபிளேவர் பண்றே மூணு ஃபிளேவர் பண்றேன்னு சொல்லிட் ஒண்ணு பெப்பர் மூணு அது மூணு பண்ணது கூட ஓகே அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம வடச்சட்டி இருக்குல பெரிய வடச்சட்டி குண்டான் வடச்சட்டி மாரி அத மூணு தா பிரிக்றதுக்கு அவ்வளோ தண்டி வடச்சட்டி மூணு எடுத்து வச்சு மேரினேஷன் எர்நூறு கிராம் பன்னீர அவுங்ளுக்கு அந்த டைம் தோண்லையா நா வந்து ஆமா நா வந்து அவுங்ளுக்கு லன்ச் பாக்ஸ் மிக்ஸ் பண்றதுக்காக அந்த பாத்ரத்த எடுப்பே அவுங்க நீ எப்போவுமே அதான எடுத்து நா பாத்தருக்கே அப் அப்டின்னு சொல்லிட்டு அந்த எரநூறு கிராம் இதுக்கு அத தனித்தனியா இது பண்ணி
ம்
ஒரு தடவயில போட்ருக்லால்ல அவுங்ளுக்கு அத தோணலன்னு சொல்லி அதுக்கொரு பேன் எடுத்து வச்சு அன்னைக்கு முடிஞ்சிருச்சு
சோலி முடிஞ்சிருச்சா ப்பா நீங்க என்ன சொல்லணு தெரியுமா நீங்க சமைங்க இன்னைக்கு ஒன்னு ப்ராப்ள அ அப்டிய அந்த வெஷல் வாஷ் அந்த
இல்ல அவுங்க பண்றே தா சொல்றாங்க ஆனா எனக்கு என்னன்னா அவுங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவுங்க அதெல்லா பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு அது பிரச்ன இல்ல அவுங்க அதுக்கு முன்னாடி எதுவுமே பழ கோ இல்லாம இது பண்றது எனக்கு கொஞ்சோ ஒரு மாதிரியா இருக்கு
ஏங்க உங்களுக்கு பண்றன்னு சொல் றாங்களே பண்றாங்க இத்தனைக்கு ஒருத்தங்க ஏ ஹஸ்பண்ட்லா கிச்சன் சைடே இல்ல ஒரு டீ போட்றதுக்கு நா அவளோ கெஞ்சுவ போடுங்க எனக்கு ஆசையா இருக்க ஆச ஏன்னா அவுங்க அம்மா திட்டுவாங்க என்ன நீ கிச்சன்ல இருக் க என்ன நீ பொம்பளையா அதா இதா எதுக்கு சொல்லுவாங்க குத்ர மாதிரி அதுனால டென்ஷன் ஆனா அதா சொல்வே வொஃப்க்காக எத்தன பேர் எவ்ளோ வேல செய்றாங்க ஒரு சின்ன டீ ஒரு தோஸ் சுட்டு தரது இந்த மாதிரி குட்டி குட்டி வேலபண்ணு நா என்ன ஒங்கள கிச்சன்க்கு போய் இவ்ளோ பாத்ரோ கழுவுங்க சோறு கொழம்பலா ஆக் ஆக்குங்க நா சொல்றே சின்ன சின்ன எஃபர்ட் போட்டாதானங்க நமக்கு அவுங்களுக்கு செய்றதுக்கு மனசு வரு
ஆமா
அட்லீ்ஸ்ட் ஒங்க ஹஸ்பண்ட் ஒங்ளுக்கு செஞ்சாச்சு தராரு நீங்க விடமாட்டிக்கிறீங்க எ ஹஸ்பண்ட் செஞ்சா எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஆனா அவரு செய்யவே மாட்டாரு
ம் ஆனா நா வந்து எ பசங்களுக்கு வந்து இப்பயே ட்ரைனிங்லா எல்லா குடுக்க ஆரம்பிச் டே அதுனால அவுங்க எப்டின்னா எ பசங்க வந்து காஃபி குடுச்சாச்ன்னா அ ஏ பசங்களுக்கு வந்து எப்டினா காஃபி குடிச்சா டம்ளர நீங்கதா வாஷ் பண்ணனு அவுங்க குடிச்சாச்சுனா அந்த அந்த இது பண்ணுவோல மிக்ஸ் பண்ணுவோல ப ஒரு கின்னோ அந்த கின்னோ காபி குடுச் நாங்க நாலு பேரு வீட்ல அப்ப நாங்க நாலு பேரோட டம்லரயு ஆளுக்கு ரெண்டு ரெண்டா அவுங்க வந்து சண்ட போடுவாங்க நீ மட்டு தா நீ நெறைய பாத்ரோ கழுவியா என்ன பாத்தா ஒனக்கு குட்டி பையே மாரி தெரிதா நானு பெரிய பையே அப்புடின்னு சொல்லி பாத்தரங் கழுவுரதுக்கெல்லா சண்ட போடுவாங்க
இருக்காங்க ஒங்ளுக்கு ஹெல்ப் பண்ண நீங்க எவ்ளோ லக்
ஆமா நா வந்து நா வந்து இப்பயே கொஞ்சோ பழக்கிற்லானு பாக்குறே ஏன்னா இப் இப்போவே வந்து இந்த மாரி கொஞ்சோ நம்ம எதிர்பார்ப்பு இருக்குனா அப்ப பியூட்சர்ல எப்டி இருக்கு
இருக்குங்க அந்தா ஒங்களுக்கு மா மருமக வந் தா அவுங்க யோசிக்க கூடாதுல ச என்ன வலப்பு வழத்தாங்க மாமியா
இப்போ எனக்கு என்னன்னா இவங்க வந்து முன்னாடி பழ கி இருந்தாங்கனா நா கண்டிப்பா அவுங்கள விட்ருப்பே
ஆ அப்டியே பழகி விட்ருங்க எப்பாச்சு நம்மளுக்கு ஒடம்பு முடில நனாச்சு ஒரு வார் தி ஒரு தடவ செஞ்சு தரதுக்கு ஒரு ஆள் இருந்தா அது எவ்ளோ ஒரு எப்டி சொல்றது
இல்ல நா அதாவது என்னால முடியாட்டி நா வந் முடியாட்டி கண்டிப்பா காஃப் பி மட்டுந் தா கேப்பே அது எப்பயாவது ஒரு ரொம்ப ரேரா அது ஒரு சில நேரங்கள்லெல்லா நா ஒரு சி சில நேரோ நைட்டு ஃபுல்லா டி வி பாத்துட்டு லேட்டா படுக்குறோ அப்புன்னா காலேல காஃபி போட்டு கூட ஒரு மூண் நால் தடவ எழுப்பிருக்காங்க. அப்டியு நடந்திருக்கு எ வாழ்க்கேல. ஏன்னா காஃபி மட்டு யாராது ஒர் ஆள் ஆமா அதாவது காஃபி போட்ரத விட நம் அத நா என்ன பண்ணுவே இவ்ங்க ஏதாவ்து கேப்பாங்க. அதல்லா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்.
அரேஞ்ல இப்டியு இருக்கு அப்டியு இருக்கு சொல்ல முடியாது நானு அரேஞ்சித்தா என்ன இப்ப கூட சம்டைம்ஸ் யோசிப் பே பஸ்ட்டு லவ் மேரேஜ் இந்தா மேபி நமக்கு இதெலா செஞ்சிருப்பாங்களோ அலா யோஸ்ச்சிருக்கே பட் என்னப் பண்றது ஃபியூச்சர்ல இதுன்னு ஆயிர்ச்சி அது இன்னொரு டையலாக் வேற சொல்லுவாரு அது என்னத் டேக் தெரியுமா தனியா நம்ம போயிடுவோல்ல அப்ப நா செய்றே எல்லா வேலையு அட போடா நீ வேற நீ எப்ப என்ன தனியா கூட்டு போயி நீ எப்ப எனக்கு எல்லா செய் டஞ்சி
அந்த தைரிய வந்து வறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட்டாவு ஆனா தைரிய வந்துருச்சுனா வந்துருஸ்னா நெரன் இப்ப எனக்கு வந்து மேரேஜ் ஆயி இப்ப செவன் இயர்ஸ் ஆகப் போது எனக்கு இன்னு அதனால இப்ப வந்து அவுங்க இல்லாதனால இவ்வளவு இது இருக்காங்க ஆனா முன்னாடி வந்து பாத்தீங்கனா கண்டிப்பா கெடையாது இப்ப நா வந்து பிரெக்னன்டா இருந்த டைம்லல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்ப் எனக்கு இல்ல அப்போ வந்து இவங்க நான் பண்ற அப்டின்னு
ம் அப்ப அது உண்மைதா போல தனியா போனா பண்ணுவாங்க அது மேபி உண்மையாருக்கலா
நீ போன இல்ல அதாது அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மல புரிஞ்சுகிறதுக்கு சரி அவங்களோட பேரன்ட்ஸ் புரிஞ்சுக்கு கு ஒங்களுக்கு டைம் தேவப்படும் ஆனா ஒரு தடவ அவுங்க புரிஞ்சாச்சுனா அதுக்கடுத்து கண்டிப்பா அது நம்ம சைட் தப்பு இருந்தாலு சரி அவ்ங்க சைட் தப்பு இருந்தாலு சரி. அது வந்து ஒரு தடவ புரிஞ்சாச்சுன்னா அதுக்கடுத்து அப்டியே டோட்டல்லா வித்யாசமாய்டு
ம்
அப்பல்லா வந்து பாத்தீங்ன்னா நா கன்சீவா இருக்கும் போது வந்து என்னால எதுமே சமைக் சாப்டவு முடியாது. வீட்ல ஒரு ஆம்லெட் போட்டாங்கன்னா ஒரு ரூம் குள்ள போய் அடஞ்சுக்குவே அப்டில்லா அந்த மாரிலா இருக்கு அப்போ ஆனா அப்ப வந்து நா ஏ அப்டின் சொல்லி இவங்களு வந்தத் கெடையாது அதுக்கு பண்ணி
அத்தா அதுவு பிரெக்னென்சி டைம்ல ஆ கரெக்ட்டு பிரெக்னென்சி டைம்ல அதுவு நமக்கு எதுமே செய்லனா அது ஒரு மாதிரி ஒரு கில்ட் அப்பெல்லா ரொம்ப எமோஷனல் ஆகு ரொம்ப அழுக வரு நம்ம யோசிப்போ சின்ன விஷய தான இதுக் ஏ நம்ம இவ்ளோ எமோஷனாயி அழுவுணு அதுக்கப்றமாதா வந்து நெறைய டாக் ஃப்ரெண்ஸ் கிட்ட கேக்கம் போது சொன்னாங்க உங்க நீங்க பிரெக்னெட் இருக்கன உங்க சின்னத யாராச்சு எதாச்சு பண்ணா கூட உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுந்தா நீங்க ஒன்னு இப்ப நார்மல் இல்ல சும்மா சும்மா அழுது எனக்கு வந்து பி பிபி லோ ஆயிடுச்சு அதனால வந்து திட்னாங்க அப்போ நா இத இந்த மாரி சொன்ன இந்த மாரி எனக்கு பிரச்சனை இருக்கு யாரு என்ன சொன்னாலோ என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடி இல்ல அழுக என்ன பறதுன்னு தெரியல அந்த தவகக்க ஹார்மோன் சேஞ்சஸ்ல்ல அது வருந்தா அத பத்தி வரி பண்ணிக்காதீங்க ஏன்ன நா அப்டி அப்டின்னா நா சீரியஸா எடுத்துக்க மாட்டே நா அப்டி கேரக் இல்ல இந்த பிரெக்னன்சி டைம்ல எனக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வேறை யா நெறைய எனக்கு பிரச்சன அதுல எனக்கு பயம் குற இல்லங்க வலி கண்டிப்பா ஏதாச்சு ரெண்டுலும் ஒண்ணு சமாளிச்சுதான் ஆகணும் அது தெரிஞ்ச விஷயம் எனக்கு என்னன்னா நெறைய பிரெக்னன்டா இருக்கு போது நறைய ப்ராப்ளம் எனக்கு நறைய இன்பெக்க்ஷன் என்னாச்சு யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாரி அ பிளட்டு கம்மி நெறிய எப்டி சொல்றது ரெம்போ வந்து கஷ்டமா இருந்துச்சு அந் த ஜன்னீ யோசிக்கபோதே எல்லாரு க அந்த ஜன்னிலா திருப்பி வராது ஃபீல் பண்ண வேனா அந்த மாரி ஃபீலே பண்ண மாட்டே ஏன்னா நா அவ்ளோ அதுல அவஸ்தபட்ருக்கே ஒரு நாளு நா வந்து சாப்ட்டத வந் து அப்டியே நா பட்த்ததில்ல வாமிட் எடுக்காம நா ஒரு நாளு இருந்ததே இல்ல ஒரு தண்ணி குடிச்சா கூட நைட்ல எம் டி ஸ்டொமக்ல எனக்கு அது வாமிட் வராம அத நா படுக்கவே மாட்டே என்னால தூங்க முடியவே முடியாது சுத்தமான் தூக்கமே வராது அது போய் வாமிட் எடுத்துட்டு வந்து அந்த படுத்தா தா அந்த நிம்மதியா எனக்கு தூக்கமே வரு அந்த மாதிரிலா இருந்துச்சு
ம் நா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டொண்டி டைம்ஸ் வாமிட் பண்ணுவே
அது ரொம்பொ கஷ்டோ வாமிட் மட்டு இருக்க கூடாங்க எனக் தெரிஞ்சு வாமிட் மட்டு இல்லனா நம்ம நிம்மதியா இருக்குலா பேபியு நல்லா வளரும் வயித்துல
பே மூண் மணிக்கு தா படுப்பே அந்த மாதிரிதா இருக்கு அப்ப கொ அப்போ வந்து கொரனா பீரியடு வேற அப்டி இல்லாட்டி நா வந்து அம்மா வீட்டுக்கு பேய்ருப்பே
அப்போ நீங்க எவுளோ ஃபேஸ் பண்ணிருப்பீங்க
இல்ல அப்ப வந்து கொரானா பீரியடு வேற அப்டி இல்லாட்டி கூட நம்மோ அங்க பேர்க்லா ஹெல்ப்க்காக அப்போ வந்து என்னனா என்னோட ஹெல்புக்கு எங்க அம்மாவு இங்க வர முடியாது நானு அங்க போகு முடியாது அப்டி லாக் அதாது நெனச்சது ஒரு ஆசப்பட்டது ஹோட்ல்லயு வாங்க முடியாது எனா எல்லா பக்கமு லாக் பண்ட்டாங்க
சிஸ் சிஸ் ஒரு நிம்ஷொ ஒரு நிம்ஷோ டைம் ஆய்ட்ச்சு இப்ப கால் கட் ஆய்டுச்சுனா அம்மா நமக்கிது கணக்ல எடுக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு கால்ல பேஸ்லா நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணுங்க
ஆஹ்
ஆ கட் பண்ணிருங்க
ம்